வணக்கம் தோழன் என்ன பண்ணிட் இருக்கீங்க எப்டி இருக்கீங்க தோழன்
நல்லாதா இருக்கும் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா வீட்லதான்
ம் படிக்கிறீங்களா வேலைக்கு ல
வேளைக்கு
ஆஹ் சேரிங்க நா வந்து ஹவுஸ் வைஃப்ங்க சேரிங்க சேரிங்க தோழன் உ உங்களுக்கு என்ன கல்யாண ஆயிடுச்சா பாப்பா எத
இல்லங்கா
இன்னு கல்லயாண சேரிங்க சேரிங்க தோழன் இப்ப வீட்லயா ஒர்க்
ஆ வீட்டுல இல்ல ஆ ஆ நா கம்பனிக்கி போற
செரிங்க செரிங்க தோழர் செரிங்க தோழர்
நீங்க நீ நீங்க வந்து ஒரு
நா வந்து சென்னை நீங்க
நா பெரம்பூர்
ஆ சேரிங்க சேரிங்க தோழன் எனக்